வணக்கம் கேக்குதுங்ளா வணக்கம்
தோழி
ஆ இப்ப கேக்குது ஓகே எப்டி இருக்கிங்க தோழி ஆ கேக்குது தோழி இப்ப கேக்குது
ம் நல்லாருக்கன் தோழி நீங்க எப்டி இருக்கிங்க
டிங்ளா நல்லாருக்கே சாப்டிங்ளா
கேக்குதுலா அம் சாப்ட்டோ
ஆ கேக்குது எனக்கு கேக்குது தோழி எனக்கு ஆ சாப்ட்டாச்சு ப்டி போயிட்ருக்கு இன்றிய நாள்
இன்றய நாள்தா நல்லாதா பேயிட்ருக்கு தோழி ஆ நல்லாதா போயிட்ருக்
நீயு அப்டிதா ஹா வெய்யில் தா தோழி இந்தப் பக்கோ ரொம்ப அதிகோ வெளில போக முடியாது அளவு வெய்யில்
ம் ஹும் இங்யு வெயில்தா அதீ உம் என்ன சமச்சீங்க உம்
கெனஸ் சாம்பார் சமச்சேன்ஸ் ஆம்பாரு பீன்ஸ்சு சாம்பார் சே பீட்ரூட் பொரியல் பிள்ளைங்க ஸ்கூல்கு போயிட்டாங்க காலைலியே அதனால சீக்கிரோ எழுந்தாச்சி ஓர் அஞ்சு மணி போல எந்திரிச்சே எந்திரிச்சுட்டு காலில உங்களுக் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு குடுத்து அனுப்பியாச்சி
ம் ம்
இதுக்கப்புறோ ஆ அந்த மாலை வேலைய தா ஆரம்பிக்கணு அவுங்க பள்ளில இருந்து வரும்போது அவுங்க ஸ்நாக்ஸ் அதுக்கப்புறோம் டீ அத ரெடி பண்ணனு
ம் ம்
கொஞ்சோ நேரோ நமக்கான நேரம் ஒரு ஒரு மணியில இருந்து ஒரு மூன்றைவரைய் இருக்கோ அப்டி இருக்கோ
உம்
க்கான வேலைய பாத்துக்கிட வேண்டிய தா
உம் உம் செரிங்க தோழி
நீங்க என்ன சமச்சீங்க
கி முருங்க முருங்கா மாங்க சாம்பார் வச்சே அப்றோ உம் உம் ப்ப அப்றோ கோஸ் பொரியலு உம் முட்ட
உம்
அப்றோ எல்லா இது போட்டு ப எல்லா என்னது எல்லா கொட்டையு போட்டு அது ஒரு சுண்டல் மாரி அப்டியே தாள்சுட்டோ
ஆஹ ஆனா சுண்டல் ரொம்ப நல்லதுல்ல இந்த பிள்ளைங்க விரும்ப மாட்டேங்கிறாங்கங்க
ப்டிங்களா
ஆமா தாளிச்சா பிடிக்க மாட் எங்க பசங்களுக்கு க் ஆனா தாளிக் க்கிறது தா நல்லது அப்படிங்கறோம்
ஆமா கொஞ்சோ ஆனியன் போட்டு இது கடுகு கொஞ் கல்லப்பருப்பு உளுத்த பருப்பு அதெல்லா போட்டு ஒரு ஒரே ஒரு மொளகா டுங்க காஞ்சமிளகா ஒரும் பசங்கன்னாலு ஒரு ஒரு மொளகா ரெண்டு ம கொஅ மொகா போட்டா போரும் காரத்துல லைட்டா காரம் அப்றோ வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு கொட்டி இது பண்றதுதான் உம் ஆ லைட்டா பெருங்காயோ போண்ணு ஆமா பெருங்காயோ போண்ணு உம் ஏன்னா சுண்டல்ல்ல அது கொஞ்ச் அப்டி இல்லன்னா பச பசங்களுக்கு தேவனா பச்ச பயிறு வடை அந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுங்க அதல்லாம் கொஞ்சம் டிஃப்ரண்ட் நல்லா இருக்கும்
பச்சை பயிர் இல்லைங்களா ஓ ஆஹ்ஹ் நான் இதுவரை ட்ரை பண்ணதுல
ட்ரை பண்ணிரேங்க சொல்லட்டுங்களா எப்படின்னு ஆஹ எட்டு மணிநேரம் ஊற வச்சிருங்க இப்ப நீங்க ஈவினி்ங் போரன்னா கால ஊற வச்ச சரியாப்படும் காலையில ஊற வச்சுரு தே எட்டு மணி நேரம் ஊரனும் அதுக்கப்புறம் நம்ம எப்படி வடை கரைக்க க்கமோ அந்த மாதிரி பச்சை பயிறிருத்து மிக்ஸ் மிக்ஸி ஜார்ல போட்டு தண்ணி இல்லாம அதுக்கப்புறம் அதுல வந்து ஆஹ் இஞ்சி சோம்ப்பு கொஞ்ச போட்டுக்கலாம் சீரகமு கொஞ்ச போட்டுக்கலாம் அப்புறம் வந்து சோம்ப்பு சீரகம் ஹ பச்சை மொளகா
ஆஹ்
போட்டு அரைச்சிடுங்க பூண்டு ரெண்டு போட்டு அரைச்சிடுங்க பாருங்க பூண்டு மூணு போட்டு கூட அரைச்சுக்கலா இஞ்சி ஆனா இதெல்லா மெயினா இருக்கணு அதுக்கப்புறோ நம்ம வடைக்கி எப்டி வெங்காயோ அப்றோ இது கருவேப்பில கொத்தமல்லி அதெல்லா கட் பண்ணி வச்சுட்டு அப்றோ இதெல்லா அதுல போட்டு இது பண்ட்டு லை ட்ட கல்ல மாவு போட்டுக்கலா
ஓ சரி சரி
கள்ள மாவு இல்லாத பட்சத்துல கள்ள பருப்பே நீங்க அதலே கொஞ்சம் ஊற வச்சுட்லாம் சரியப் போயிடு அவ்வளோதான் இது போட் நல்லா இருக்கும் டிஃப்ரண்டா நல்லா இருக்கும்
ஆஹ் நானு முயற்சி பண்ணி பாக்குறேன் நான் எப்பவும் செய்யறது இந்த கடல பருப்பு வடை வாழப்பூ
சகோதரி பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்தது நாங்க நான் சொல்லி உம் அந்தமார் பசங்க டிஃரண்ட்டா செ
ஆஹ் அதுதான் இது மாதிரி இருந்தா சாப்பிடுவாங்க நெனைக் பிள்ளைங்க கேப்பாங்க என்னம்மா எப்பப்பாரு ஒரே இந்த அடையும் சுண்டலு இதேதான் மா செய்றீங்க அப்டின்னு வாங்க இத தவிர்த்து நா என்னடா செய்யுறது அப்டிங்கறது முயற்சி நீப்ப
நீங்க எக்லாலிபாப்ல்லா ட்ரை பண்ணி பாக்கலா பசங்களுக் தான எக்லாலிப் எல்லா ட்ரை அஹ் அதல்லா நம்ளே வீட் செய்யலாம் அதான் நான் செய்வேன் எஃகு லாலிபப்
எப்டி எப்டி பண்ணுவீங்க
இப்ப வந்து எஃக வந்து வேக வெச்சு எடுத்துக்கணும்
ஆஹ் சரி
அத வந்து இது சிவிக்கும் துருவிக்கணும் எஃகு முழு எஃகு எல்லா மு எத்தினி போடுறீங்களோ நீங்க எத்தனியும் துருவிக்கணும் சேத்துதான் திர அ தான் முட்ட அப்டியே பாயில் பண்ணது அப்டியே உச்சி தோல மட்டும் உச்சிட்டு அப்டியே இது பண்ணிகணும் துருவிகணும் அது துருவிட்டு அதுலே வெங்காயம் பச்ச மொளகா அப்புறம் சில்லி பவுடரு நம்மளுக் தேவனா கொஞ்ச பெப் பெப்பரு அதெலா ஆட் பண்ணிகலா கொஞ்ச மஞ்ச தூளு அதலா ஆட் பன்ட்டு கொஞ்ச அரிசி மாவு கொஞ்ச கல்ல மாவு தவல் தா அந்த மாரி போட்டு நல்லா பெசஞ்சிட்டு அப்புறோ பிரெட் தூளு அ ப்ரட் தூள் இல்னா ப் பிஸ்கெட் தூள் ரெண்டுது துல எதுனா ஒண்ணு இந்த பக்கோ முட்ட முட்ட முட்ட ஒடச்சு ஊத்தி அத் இப்ப நீ அதல போட்டு அதுல போடணு அவள்தா அது வெ வெது வெதுப்பான தீழ வச் சி எடுக்குனு அயில் வொக் கூடாது அப்பதா அது உள்ள எல்லா கொஞ்சோ வேவு அதனால கொஞ்ச மீடியம்ல வச்சி எடுத்துடீங்கனா அது ஒரு ஏது அந்த மாரிதா பசங்க டிப்ஃரெண்டா செஞ்சு கொட்லா நெறய நெறய தெரியு நீங்க கொஞ்சோ அப்பதா எப்பப்ப கால் பண்ணு போத் நா சொல்றே உங்களுக்கு அதே போல பசங்க வந்து வாழ வந்து சாப்ட மாட்டாங்க அத நீ வந்து அவுங்களுக்கு வந்து சிக்ஸ்டி பை மாரி போட்டு குடுக்கலா
ஆஹா இப்ப ஆட்னரி நம்ப சிக்ஸ்டிபை போட்ற மாரி சிக்கன் சிக்ஸ்டிபை அந்த மாரி போட்ற மாரிங்களா
ட்ட இஞ்சி பூண்ட் சேத்துட்டு கொஞ்சோ அர்சி மாவு கொஞ்சோ இது அ கடல மாவு தேவனா சேத்துகலா அப்டி இல்னா ம் அது கான்ஃபளார் மாவு சோளமாவு அது கொஞ்ச் சேத்து நம்ப அ சிஸ்டி பை தூளே கொஞ்சோ போட்டு இப்ப சிரி நம்ம சிஸ்டி பை எப்டி பண்ணோ அதா என்னா எக் ஆட் பண்ணாதீங்க எக் ஆட் பண்ணா செய்யனு அவ்ளதா இது போட்டீங்கனா இது ஒரு இது வாய்டு இந்த சு
ஆமால்ல ஆ இது இப்டில்லா நா யோசிக்கவே இல்ல சிக்ஸ்டி ஃபை எல்லா போடலன் சொல்லிட்டு நா வாழப்பூ செய்வங்க கூட்டு வெப்ப அ கூட்டுனா நானு ஆஹா நானு எ கணவர் மட்டு தா வாழப் பூ அ வாழத்தண்டு காயேங்க பெரும்பாலு ஆ
அதுவே என்ன பண் நீங்க வாழப்பூ வந்து முட்ட போட்டு செய்யலா அது ஒரு டிஃப்ரெண்ட் அதுவ் நல்லது பசங்க அது வந்து முட்ட இதுனா சாப் அப்புறம் வாழப்பூ தெரியாது
ம் பொியல் மாதிரியே
அந்த மாதிரி செஞ்சிக்கலா அதுவோ நம்ப அது தண்ணி வேக வச்சு இருக்கணோ நறைய விதோ தெரியோ சரி அப்பப்ப சொல்லலா அப்டின்ட்டு கொஞ்சோ பசங்கள் ம்
ஓகே நீங்க சொன்னதுல இப்ப ரெண்டு கண்டிப்பா கடபிடிப்ப நானு ஒன் அந்த எக் லாலிபப் சொன்னீங்க யா ஏ பசங்க வந்து அசைவ வந்து விரும்புவங்கங்க அதிகமாக ம அதே மாரி எனக்கு வாழப்பூ இப்போ வந்து எனக்கு பெண் பிள்ள ருக்கு அவளுக்குதா எப்டியாச் வாழபூ குடுக் குனு
அதா நா சொன்னல நீங்க பொரியல் மாரி இந்த மாரி முட்டை பொறியல் மாரி செஞ்சு குடுத்ருங்க எப்டினா சின்ன வெங்காயம்இருந்தா சின்வெங்காய போடுங்க பெரியவங்காயம்மே கொஞ்சம் சிறுசா ங்க அப்புறம் எண்ணெ வுட்டு கடுகு போட் ட் ஆ லைட்டா கொஞ்ச சோம்பு இல்ல ஏதா ஒண்ணு கல்லப்பருப்பு சீரக்கழம் போடனும்ல அந்த மாதிரி போட்டுட்டு ம் வெங்காயம் உங்களுக்கு பச்ச மிளகா வேணாம்னா விட்டுட்டு வெங்காயம் மட்டும் வதக்கிட்டு கருவேப்பல எல்லாம் போட்டு வதக்கிட்டு ஆ வாழப்பூ போட்டுடனும் அதுல வாழப்பு போட்டு நல்லா வாழ வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி தொளிச்சு தொளிச்சி வுட்டீங்கன்னா அதுலே கொஞ்சம் வேகணும் அந்த வாழப்பு ஆனா தண்ணி வந்து நீங்க இருக்கக்கூடாது தண்ணி வந்து அத
ஆங் ஆனா தண்ணியே வரும் இல்ல வாழைப்பழத்
வரும் வரும் ஆனா நீங்க இருந்தாலும் தண்ணி கொஞ்சம் அது வேகணும் இல்ல அதுக்காக ஸ்லோல வெச்சு கொஞ்சம் தண்ணி துவயுங்க கொஞ்சமா அது கொஞ்சம் அந்த இதுல நல்லா அது வெந்து வெந்து கொஞ்சம் அந்த தண்ணி எல்லாம் இல்துட்டுனகி அதான் வெங்காயம் எல்லாம் அதுக்கு முன்னே போட்டுறோம்ல அதனால அதெல்லாம் இது முண்டாக்கி மொளகா இது முட்டை வச்சு அஹ் ஹான் மொளகா தூள் மஞ்ச தூள்ல்லாம் கூட அதுலயே போட்டுல்லாம் கொஞ்சம்
ஆங் சரி
ட்டா மஞ்சதூளு அவ்வளோதான் அப்புறம் என்ன பண்ரிங்க உப்பு போட்டு அஹ் கொஞ்சம் அது இதுவாகட்டும் முட் முட்ட ஒடுச்சு ஊத்தி விட்டுப்ப கலரி கலரி உட்டு ஸ்லோல் வச்சிருகன்னனு பாருங்க அது ஒரு அது முட்ட தான் பொரியதான்ச்சு வல பொழி
ஆங் ஆங் நா பாக்குறேன் அதே மாதிரி நான் ட்ரை பண்றேன் ஓகே சரி செய்வோம் ஏன்னா நான் பெரும்பாலும் சமைக்கிறது வந்து அசைவம் தாங்க நான் சமைப்பேன் நானு என்னஅசைவம் தான் ஆமா பிள்ளைங்க அசைவம் விரும் போறாங்களா வெஜிடேரியன் அப்படின்னு பாத்துக்கிட் த்திங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சது வெரைட்டி ரைஸ் எல்லா வெரைட்டி ரைஸும் பண்ணுவேன். ஸ்கூலுக்கு பெரும்பாலும். வெரைட்டி ரைஸ்சு அதுக்கப்புறம் இந்த மாரி முட் ட்ட பெரும்பாலும் வந்து உருளக்கெழங்கு முட் ட்ட கருணக்கெழங்கு இ பள்ளைங்க விரும்புறது. இன்னைக்கு பாருங்களே எங் கணவருக்கு வந்து நாங்க எங்களுக்கு தனி சாப்பாடு. சாம்பாரு பொரியல்லு ரசம் எங்கள்து தனியா இருக்கு என் கொழந்தைங்களுக்கு ஏதாது ஒரு ரைஸ் ங்கது வெரை ட்டி ரைஸ் ஆனா எனக்கு எப்டி தோணுனா அவுங்களுக்கு சத் தா நம்ம குடுக்கலையோனே இருப்போம். நம்ம மட்டு இ சாம்பார் தனியா வக்கிறோ பொரியல் வக்கிறோ நம்ம பிள்ளைங்க விரும்ப மாட்
அதே பொற வாழ வாழக்காக்குதுல அது கூட பசங் பொரியல் பண்ணா சாப்ட மாட்டாங்க ஆனா நீங்க தவா ஃப்ரை பண்ணி குடுக்கபார சாப்ட் டுவாங்க
ஆஹ் அது பண்ணுவே அ இந்த ஃபிஷ் ஃப்ரை பண்றே அம்மா சொல்லிருக்காங்க அது ஃபிஷ் ஃப்ரை பண்ற மாரி ஆஹ் அது அது ஒன்னு பண்ணுவே அதுதாங்க ஆமா
அதுவு பசங்க சாப்ட மாட்டாங் உம் அப்டே
உம் உம் ஆஹ் அதுவு தவால ஃப்ரை ஆஹ் அது பண்ணுவே அதா இது மட்டு பண்ணுவே இந்த வாழப்பூலா உண்மைல அது பண்ணு ட்ரை பண்ணி குடுக்கணுங்க எ
உம் குடுங்க குடுங்க அது மாரி ஏதோ உம் அப்டே பூவு நம்ப அ முழுஸ் முழுஸ்சாதா வந்து உள்ளக்க தள்ளிட்டு மட் டேத்துட்டு போட்ரோல்ல முழுஸ் முழுஸா உம் அந்த மாரியேதா அப்டி அப்டே போடு போட்டு இது பண்ணி எடுத்து போட்றணு அப்டி இல்ல உங்ளுக்கு ரொம்ப நேர எடுக்கு எதனா பஜ்ஜி மாவு இருந்தா கூட பரவால்ல
ஆஹ் பஜ்ஜிமாவ்லே போட்றலா இல்ல ஆஹ் நன்றி நன்றி தோழி நெறைய கருத்து சொல்றீங்க நீங்க உங்ககிட்ட பேசுனது எனக்கு நேரம் போனதே இவ்ளோ நேர தெரியல நன்றி தோழி இன்னொரு அழைப்புல உங்கள கண்டிப்பா கூப்புட்ற எனக்கு பயனுள்ள தா இருக்கு நெனைக்
உம் சேரிங்க அடுத்த முற கண்டிப்பா கால் பண்ணுங்க ஆஹ் சேரிங்க தோழி வெச்சிட்டீங்ளா
ஆஹ் ஓகே
உம்